ஆ தோழி நல்லாருக்கீங்களா
க்க சொல்லுங்கம்மா எப்டி இருக்கீங்க
நல்லாருக்க நீங்க எப்டி இருக்கீங்க சாப்ட்டீங்களா
ஆ சாப்ட்டாச்சு என்ன டைமு மூனு மணியாவுது
ஆமா தோழி எக் ஓகே ஓகே என்ன டாப்பிக் பேசலா எஜுகேஷன் பத்தி பேசலாமா
ம் சொல்லுங்க என்ன
இப்ப நெறைய இப்ப எங்க ஊர்ல இ எங்க ஊர்ல எஜுகேஷன் நல்லததா இருக்கும் ரொம்ப இதெல்லா இல்ல நாங்க இருக்கற ஏ ரியா பரவாயில்ல நாங்க இருக்க ஏரியா டிஃபன்ஸ் ஏரியா ஆக்ச்சுவலா அதனால இங்க கே வி இருக்கு ரெண்டு கே வி இருக்கு திருச்சில மூணு கே வி இருக்கு கே வி ஸ்கூல் இருக்கு நெறைய பேரு அதுல ட்ரை பண்ணுவாங்க ஆ ஃபீஸ் கம்மி இப்ப இந்த ஆண்டு வந்து பாத் திங்னா தனியா இப்ப பள்ளியில தா ஃபீஸு ஸ்டக்சர்ஸ வந்து போடணுன் சொல்லி வந்துருக்குது பாத்தி திங்ளா நியூஸ் பாத்தீங்ளா
ம் ம்
தனியார் பள்ளி வந்து அதிகமா வந்து ஃபீஸ் கலெக்ட் பண்றாங்கன் சொல்லிட்டு கவர்மெண்ட் என்னா பண்ணிருச்சி ஃபீஸ் ஸ்டச்சர வந்து ஸ்கூல் ஒவ்வொரு நோட்டீஸ் போல் லியு வாசல்ல வந்து நேம் ப்ளக்ஸ் வெக்கனு அப்டின் சொல்லி வெக்க சொல்லிட்டாங்க ஆ இப்ப ஒரு ஒரு ஸ்கூல்லயு அதிக மா வாங்கறாங்க இல்லையா இப்ப எங்க ஏரியால வந் து என்னானா எங்களுக்கு வந்து ஒ த்ரீ மந்த்துக்கு ஒன்ஸ் வந்து ஆயிரத்தி ஐந்நூர்வா நாங்க கட்டனு ஃபீஸ் எங்களுக்கு
கேவி இல்லியா
ஆமா கேவி இல்ல எங்களுக்கு வந்து வருஷ ஃபீஸே ஆறாயிரத் ஐநூர்வா தா வரு மேக்சிமோ
கேவி இத்தனைக்கு சென்ட்ரல் போடு இல்ல
ஆமா கவுர்மெண் ஸ்கூல் தான அது உங்களுக்கு ப்ரைஸ் ஸ்டேட் கவுர்மெண் டு மாதிரி அது மத்திய அரசோடது இப்ப பாதிப் பேர் என்னானா ஏனா டப்ஃபா இருக்கு பிள்ளைங்ளால படி க்க முடியாது ப்ச் அதுக்காகவே என்ன பண்ணுவாங்க மொதல்ல வந்து சேத்துருவாங்க அதுக்கப்றோ என்ன பண்ணிருவாங்க அ வெளி ஸ்கூல்ல கொண்டு போய் பிள்ளைங்கள வந்து வெளியில போய் காச கட்டி என்ன பண்ணிருவாங்க சேத் துருவாங்க அதே சேம் சிலபஸ்ஸு சேம் தா ஆனா என்னதுன்னா இது லாங்வேஜ் மாறி இருக்கு ஃபஸ்ட் லாங்வேஜ் செ செகண் லாங்வேஜு அப்ப பாத்தீங்னா அங்க வந்து ரெண்டர லட்சோ ரூபா வரு வெளி ஸ்கூல் ல்லலா இங்க திருச்சி ஏரியா ரெண்டர லச்ச ரெண்டர்ல இஸ் சி பி எஸ் சி இல்லையா தா அது வந்து ஏசி ரூமுன் வாங்க அப்றோ வந்து கால வந்து ஆ ப் மா காலையில வந்து உங்களுக்கு இது குடுத்துருவாங்க ஏ அம் பிரேக் பாஸ் டு மாதிரி ஒன்னு குடுப்பாங்க மதியான லஞ் ச்சு புரொவைட் பண்றாங்க ஈவ்னிங் ஸ்நாக்ஸ் குடுக்குறாங்க நீ வந்து பிள்ளைய மட்டு புள்ளைய மட்டு நீ அனுப்பி வெய்யி போது வேற எத் து நீ என்ன பண்ண வேணா செய்ய வேணா ப்ச் இருக்றவங்கள்ளா அனுப்பிட்டு தான இருக்காங்க என்ன பாதி பேர் வந்து என்னனா ஒர்க்கிங் ஸ்ட்ரக்சர்ல இருக்காங்க இல்லையா ப்ச் அதனால என்ன பண்ணுவாங்க இங்க அனுப்பி வுட்டுட்டா பஸ்ஸு உங்களுக்கு பஸ்ல அனுப்புனா சாய்ங்காலம் பிள்ளைங்க வீட்டுக்கு வந்து திதுங்க அப்புற வீட்டு ஓம் ஒர்க் செய்துங்க அப்ப என்னதுனா பிள்ளைங்களுக்கு எந்த ஒரு இதுவு இல்லல்ல
ஓகே இந்த இத வீட்ல பண்ற எந்த ஆக்டிவிட்டிஷூ இல்ல எல்லா அங்க்யே முடிச்சுட்டு அங்கயே பண்ணிட் டு வந்துருவாங்க
ம் ஆமா எதுவு இதெல்லா இல்ல உங்களுக்கு
ஓ அந்த சர் உங்க சைட்ல எல்லா இவ்ளோ கேக்குறாங்களா இங்க்யே இருக்கு பட்டு வந்து நீங்க சொல்ற மாரி டூ லேக்ஸ் அமோன்ட்லா ஆகாது இங்க வந்து ஒன் பிளஸ் தா ஆகு ஆனா என்ன அ பிரேக்பாஸ்ட் ப்ரொவைட் பண்ணுவாங்க லன்
ம்
ஒரு சில ஸ்கூல்ல இருக்கு இங்கியு ஹை ஃபையான ஸ் கூல்லு அல்ல வந்து இல்ல இது பிரேக் ஃபாஸ்ட் வந்து புரோவைட் பண்ணுவாங்க இப்பல்லா அந்த என்ன எ நாம் அவ்ளோ எனக்கு ஐடியா கெடையாது டர் நேஷனல் ஸ்கூல்ஸ் எல்லா கூட இருக்கு இங்க சென்ட்ரல ஒன்னு சென்ட்ரலந் இல்லாம இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்ஸ் கூட இருக்கு
ஆமா இன்டர் நேஷ்னல் ஸ்கூலு அதே இங்க ரேட் அதேதாருக் க்கு அதே மாரி வேலம்மாள் வேலம்மாள் போதி கேம்பஸ் மாதிரி நாங்க எங்க என் பொண்ணு அங்கதா நா படிக்க வச்சே வேலம்மால்லதா நா படி க்க வச்சே ஆனா பீஸ் வந்து என்னால கட்ட முடியல எல்கேஜி யுகேஜிேக்கே பாத்தீங்கன்னா அ செவன்டி எய்ட்டி வந்துருச்சு வெறு மூணு டர்ம் மட்டு இது இல்லாம ஆன்வல் டே அதுலொட்டு புக்கு தனி புக்கு தனியா வாங்கணு ஒரு புக் க்கு அது எல்கேஜி புக்கு எத்தன எவ்வளோ பாத்தீங்கன்னா நாலாயிரத்து ஐநூறுவா போட்ருப்பாங்க புக்குக்கு மட்டு நோட்டு ஒரு இது பாத்தீங்கன்னா ஒன் லாக்ஸ்
சோ அப்ப இந்த இப்ப நீங்க சொல்ற ஸ்கூலுக்கு கேவி ஸ்கூல்லயு இருக்குற சிலபஸ் நியர்லி நியர்லி சேம்மாதா இருக்கு
சே சேம்தா இருக்கும் ஆனா வெர்ஷன்ஸ் மட்டு கொஞ்ச கம்மியா இருக்கு உங்களுக்கு ஆ வர்ஷன் வந்து வேற வேற வர்ஷனா இருக்கு இதே வந்து அ இதே வந்து அதுவு என் சி ஆர் டி சிலபஸ்தா ஆனா என்னன்னா இவங்களோடது கொஞ்ச அ ட்வான்ஸா வேற வர்ஷனா இருக்கு இவங்களோடது வேற வர்ஷனா இருக்கு
இல்ல இங்க கூட வந்து ஒரு சில ஒரு சில சென்ட்ரல் ஸ்கூல்ஸ்ல வந்து ஒரு ஒரு சிலபஸ் டிஃபர் ஆகுது
ஆ
என் சி ஆர் டியு ஒன்னு இருக்கு சிலதுல வேற மாரி இருக்கு
ஆ அ
நீங்க நம்ம ஊரு
ஆமா உங்களுக்கு ஆவடியில இருக்கும்ல ஆவடியில இருக் ம் உங்களுக்கு ஆவடியில இருக்குமே ஆவடியில தானே அந்த டிஃப
நெக்ஸ்ட் ஜென் நெக்ஸ்ட் ஆமா அங்கயு இருக்கு நெக்ஸ்ட் ஜென் இருக்கு வேள்ளமாள் நெக்ஸ்ட் ஜென்னு
இல்ல வேலம்மாள் போதி கேம்பஸ் இதுல்ல பொன்னேரியில இருக்குல்ல உங்களோட பிரான்ச்சு அதுதானே இது அடிச்சிச்சுல்ல நீட்டு நீ ட்டு ஜெயியு நல்லா இருக்கு ஆனா செவன் டுவன்டிக்கு செவன் டுவண்ட்டி அடிச்சுச்சு ஒரு பைய அடிச்சா ஃபுல் மார்க் அடிச்சா நீட்ல இல்ல ஆனா நல்லாதா இருக்கு நைன்த் அண்ட் டென்த்து நீங்க கொண்டு போய் வேளம்மால்ல போட்டா நீட்டு படிக்க வைக்கிறதா இருந்தா ஜே யி படிக்க வைக்கிறதா இருந்தா நீங்க கொண்டு போய் அங்க போடலா சூப்பர் கோச் பக்கா கோச்சிங்கு குடுப்பாங்கா ஆனா ஆனா பீஸ் வந்து அதி அதிகந்தா சிக்ஸ்த்துல இருந்தே நீட்டுக்கு வந்து தனி க்ளாஸ் ரூம்மு தனி எல்லாமே ஏசி ரூம் எல்லாமே இருவத்தஞ்சாயிர எக்ஸ்ட்ரா அந்த ஏசிக்காக இருவத்தஞ்சாயிர அப்ரோ எக்ஸ்ட்ராவா வந்துரு எக்ஸ்ட்ராவா ஆ
அது ஆனா அந்த ஸ்கூல்ல வந்து சிக்ஸ்த்துல இருந்தே எதுக்கு கோச்சிங் குடுக்குறாங்க ஒரு சில ஸ்கூல்ஸ்ல வந்து பிளஸ் ஒன் பிளஸ்டூக்கு மட்டு அப்ப குடுக்குறாங்க கோச்சிங்கு டூ இயர்ஸ் குடுக்குறாங்க எதுக்கு எழுத வேண்டிய இதுக்கு வந்து து ஆனா சிலபஸ் என்னமோ ஜேயி சிலபஸ்ல இருக்கிறது என்னன்னு என்னமோ எழுத வேண்டியது எழுத வேண்டியதுதா அத சிக்ஸ்த்துலேந்து ஏ படிக்கணு சிக்ஸ்த்துலேந்து ஏ படிக்கணு பிளஸ் ஒன் பிளஸ்டூலயே படிச்சாலே போதும்ல
அது வந்து என்ன சொல்றாங்கன்னா சின்னதுல ஆறாவதுல இருந்தே அவுங்க வந்து என்ன பண்றாங்கன்னா கோச்சிங் குடுக்க குடுக்க அப்புற நைன்த் அண்ட் டென்த் போறப்ப ஈஸியா இருக்கு இப்ப பிளஸ் ஒன் பிளஸ்டூ போறப்ப இனி யூஸ் யா இருக்குல சடனா நீங்க போயிட்டு இத வந்து நீட்டோடத தினிச்சீங்கன்னா எப்படி படிக்குங்க பிள்ளைங்க லோலாணி
அதா நம்மளுடைய அதாவது நம்மளுடைய மைண்ட் வாஷ் எப்டி எபபடி பண்ணனு பப்ளிக் பீப்பிள் பேரண்ட் ச்சு இவுங்களுடைய மைண்ட் வாஷ் எப்டி பண்ணுட்டு நல்ல கார்ப்ரேட் கம்பெனிஸ்கு வந்து நல்லா தெரியுது
இல்ல இப்ப நாங்க வந்து என்னாதுனா கே வினால எங்க என் பொண்ண ல்லா நல்லா வந்து வெள்டுவாதா இருக்கா ஆக்சுவலா ஏன்னா ஒ மந்த்லி வந்து ஃபோர் எக்ஸாம் நடக்கூ கம்ப்யு அவ வந்து ஃபோர்து படிக்கிறா இன்னொரு பொண்ணு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறா ரெண் ரெண்டு பேருமே கே வி தாம் வெளியிலலாம் போனா வந்து ஈஸியா என்ன பண்ணிறாங்க ப்ரா ப்ராடக்ட் மாதிரி தூக்கிறாங்க ஓ கே வி யா அப்டின் சொல்லிட்டு மத்த எவ்வளவு நீ இருவத்தஞ்சாயிரோ ரெண்டு லட்ச கட்டி படிச்சாலுமே அதுங்க லோவா தா இருக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்களோடத பாத்தீங்கன் வச்சுக்கோங்களே அதுங்கள்ட்ட என்னன்ன ஃப்ளூயன்ஸி அண்டு ஹிந்தி இருக்குறதுனால வந்துருதுங்க எங்க போனாலுமே இப்ப டென்தே இது பண்றப்ப ஒரு கிரியேட்டிவிட்டியா குடுத்தா அதுங்களே ஓன் கிரியேஷனா என்னா பண்ணுதுங்க ஃப்லூயன்சியா சொல்லுதுங்க பிள்ளைங்க
ஓஹோ ஹோ
மா ஃபுல் மனப்பாடம் பண்றி தான படிக்கிறோ இப்ப ஸ்டேட் போர்டு எல்லாமே மெட்ரிகுலேஷன்லா இந்த ஒரு கொஸ்டின ஸ்கூ குடுத்து மனப்பாடம் பண்ணி அப்டியே காப்பி அடிச்சி நம்ப எழுதுறோம் எழு ஆனா இதுங்களுக்கு அப்பிடி இல்ல ஓன் கிரியேஷன் புக்கு ஃபுல்லா நீ தரவ் பண்ணாதா புக்கு குலருந்து ஒரு கொஸ்டின் வரு அப்ப அந்த புக்ல இருந்து நீ கிரியேட்டிவிட்டியா எழுதுனு
கரெக்ட் கரெக்டு நீங்க சொல்றது அப்டிதா அதுல இருக்குறது என்னமோ கொஸ்ட்டீன் சும்மா ஒரு அஞ்சாறு கொஸ்டீன் தான் இருக்கூ மத்தது படிக்கிறது எல்லா வந்து அவுங்க குடுக்குற கொஸ்டின்ஸ்ல வந்து உள்ள இருக்குற இன்ஸ் சைட்ல தா குடுக்
ஆமா இப்ப கொஸ் ஸ்டீன் பேப்பர் வந்து உள்ள இருந்து வரங்கிறங்கிறப்ப நம்ப ஆழ்ந்த அந்த புக்கையே நல்லா லேர்ன் பண்ற மாதிரி இருக்கு அப்ப வந்து து என்ன பண்றதா தனித்தனியா நம்பளுக்கு என்ன பண்றா ஸ்டெப்மார்க் மாதிரி போட்டுக்குதுங்க அதுங்களே இப்ப ஒரு பொங்கலா பொங்கல பத்தி சொல்லுங்கமான் சொல்லி தமிழ்ல கேட்டு கேட்டுகிட்டு இங்கிலீஷ்ல அப்டியே என்னா பண்ணுதுங்க ஃபுளுயன்சி பண்ணுதுங்க அப்ப வந்து வெளில போறப்ப அந்த ஸ்டேஜ் ஃபியர் இருக்க மாட்டேங்குது கே வி புள்ளைங்களுக்கு எல்லாத்துக்குமே கொஞ்சம் பிரவ் இதா தா இருக்கு எங்க ஓ கேவினாலே ஒரு என்ன அது கெத்தா இருக்கற மாதிரிதா இருக்குதுங்க எங்க பாப்பாலா நான் வெளி ஸ்கூலுக்கல்லா அந்த டோர்னமெண்ட்டுக்குலா நா கூட்டிட்டு போவே அப்பல்லாம் பாக்கும் போது நறைய ஸ்கூல் வருங்க இந்த ரெண்டு லட்ச கட்டி படிக்கிறது எல்லாம் பாத்தீங்கனா வச்சுக்கோங்களே அதெல்லாம் தா ஒன்னு கண்டுக்கவே மாட்டாங்க ஓ கே வி யா வா வா கே வி யா என்ன கே வி ல எங்க படிக்கிறீங்க எந்த கே வி அப்டின் சொல்லி இதுங்கள பிரஃபரன்ஸ் குடுக்குற அளவு காரவுங்களுக்கு குடுக்க மாட்டாங்க அதுவே இதுங்களுக்கு ஒரு கெத்தா ஆயிரு ஓ நம்ப கே வி ல படிக்கிறோ ஃபீஸ் கட்டி படுச்சாலுமே நாங்க என்னவா இருக்கோ இதா தானே இருக்கோ ஃபஸ்ட்ல தானே இருக்கோ அப்டின் அந்த மாதிரி ஆயிருங்க பிள்ளங்க
ஓஹோ ஹோ
நல்லா அதாதா கொண்டுட்டு போறாங்க
பரவால்லயே அங்க பிரிஃபரன்ஸ் குடுக்றாங்களே சிலதுல இங்கே வந்து பிரைவேட் ஸ்கூல்ஸ்குதா ரொம்ப இம்பார்டன்சியே
ஏனா ஆக்சுலா கே வி ல வந்து கெடக்கறது கஷ்டோ உங்ளுக்கு இது வந்து கேட்டகிரி வைஸா தானே உங்ளுக்கு குடுக்குறாங்க ஆர்மி அப்டிதானே கெடைக்
ஆமாமா கே வி ல வந்து இல்ல கே வி ல அட்மிஷன்ஸ் அப்டியே கெடச்சுருதா
கெடைக்காது அஞ்சு கேட்டகிரிஸ் அது வந்து டெல்லி கண்ட்ரோல் தானே உங்களுக்கு டெல்லிங்கிறப்ப ரீ ஜியன்ல பொய்ட்டு அங்கருந்து தா உங்ளுக்கு கம்ப்யூட்டரைஸ்டு வருது அப்படிங்கறப்ப உங்ளுக்கு கெடக்றது வந்து எ எல்லாத்துக்குமே கெடச்றாது கே வி ஸ்கூலு
ஸ் எம்ப்ளாயீஸ் யாராவ்து ஒர்க் பண்ணிட்டு இருக்க
ஆ ஹ சென்ட்ரல் கவர்மெண்ட எம் அவுங்களோட கொழந்தைங்ளுக்கு கெடக்கிது அ ஸ்டேட் கவர்மெண்ட் கொழந்தகளுக்கூ கெடைக்கூ இது இல்லாம அ நான் எம்ப்ளாயிஸ் இருக்காங்க பாத்தீங்ளா நான் எப்ளாயின்னா வறு வறுமை கோட்டுக்கு கீழ இருகாங்க பாருங்க அவுங்க வந்து பி சி கேட்டகிரில வருவாங்க பிற்படுத்தப்பட்ட ஒரு இதுல வரு வருவாங்கல்லையா அப்ப அவுங்ளுக்கு தனியாவு பிரஃபரன்ஸ் குடுக்குறாங்க இருவத் த்தஞ்சி சதவீதோ அவங்ளுக்கு ஆமா அப்ப ஆமா மூணு ரெண்டு லட்சத்துக்கு கீழ அவங்களோட வருமானோ இருக்கணுன் சொல்லிட்டு இன்கம் சட்டிவிகேட் வாங்கி குடுத்து பண்ண சொல்றாங்க அது
இதுல இதெல்லா எனக்கு அப்பவே தெரிஞ்சுதுனா கேவில சேத்து வுட்ருப்பேனே
இல்ல இப்ப ஒரு கிளாஸ்ல வந்து நாப்பது கொழந்தைங்க அ நாப்பது கொழந்தைங்க ஆ ஆர்மி கோட்டா ஃபஸ்ட் கேட்டகிரிக்கு பத்து பிள்ளைங்கனா செகண்டு கோட்டா வந்து எக்ஸ் சர்வீஸ் மனே அவுங்ளுக்கு பத்து மூணாவது கோட்டா ஸ்டேட் கவுர்மெண்டா அவுங்ளுக்கு பத்து நாலாவது வந்து ஒன் சைல்டு ஒன் சைல்டு அவுங்ளுக்கு தனியா சட்டிவிகேட்டுலருந்து குடுக்கனு அஞ்சாவது மொத்தோ அஞ்சு கேட்டகிரி வச்சிருக்காங்க அந்த அஞ்சு கேட்டகிரிலருந்துமே ஃபில் பண்ணணு ஃபில் பண்ணி தா ஆகணு ஃபில் பண்ணி இந்த ரீஜியன்ஸ் வந்து எங்க போனா டெல்லிக்கு போகு அங்க வந்து இன்கம்ப்ளீட்டா இருந்ததுனா ஃபில் பண்ண சொல்லுவாங்க அவுங்ளுக்கு அப்றோ யார் இருக்கீங்க நீங்க வந்து அட்மிஷன் போட்டுக்கோங்க அ சர் ஜசன் பண்ணி நம்பளோட சட்டிவிகேட்ஸ் எல்லாமே என்னா வருது அங்க டெல்லிக்கு அனுப்பிறாங்க ஆமா அட்மிஷன் குடுப்பாங்க
அதுக்கப்றோந்தா ஓ பெரிய பெரிய ப்ராசஸ்சா தா இருக்குது
ஆ ஓகே தோழி டைம் ஆய்ச்சி உங்கள்ட்ட பேசுனது ரொம்ப தேங்க்யூ நெக்ஸ்ட் கால்ல பேசலா ஓகே தோழி
கிட்ட பேசுனதுக்கு
ஓகே தோழி ஓகே தோழி ம்
தேங்யூ பா